ஆஹ் கேக்குதுங்க
ஹலோ ஆஹ் கேக்குதுமா என்னம்மா பண்ற
ஆஹ் மா சும்மாதமா உக்காந்துருக்கேன் வீட்டுல தோட்டத்துல எல்லாம் வந்து பூசணிக்க எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் நிறைய என்ன பண்ணலா விக்கலாமானு யாருக்காவ்து கேட்டுட்ருக்கே யாராது வாங்கிட்டு போவாங்கன்ட்டு யாரு எடுதுவ எடுத்துட்டு போய் தொலைய மாட்றாங்க இவ்ளோ இருக்கு யாராது சும்மாவாது எடுத்துக்கோங்கன்னா கூட ஐயியோ எங்கள்க்கு வேண்டா அப்டிங்கறாங்க எல்லா பழுத்து அ ச ஆசயா பழுத்து கண் எதுர்க்க வீழ்ந்து போறத பாக்கும்போது மனசுக் கஷ்டமா இருக்குது அதா யாராது வராங்ளா வாங்க இங்க வாங்கன் சொல்லி பாத்துட்ருக்கே
அது பூசணிக்கா பண்லாமே எ எதனாச்சு நாங்க கூட இங்க எங் வீட்ல நாய் இருக்குல்ல அந்த நாய்க்கவே ஒரு பூசணி க்கா போட்டு குடுத்தா சாப்பாட்ல வந்து ஒடம்பு ரொம்ப சூடாகாது சூடாகாம இந்த உணில்லா ஏறுதுல்ல உணி ல்லா ஏறாதா அதனால சாப்பாடு கூட பீட்ரூட்டு, கேரட்டு போடும்போது கூட இந்த பூசணிக்காவயு போட்டு தா குடுக்கறே அது குடுத்ததுலர்ந் து இப்ப கொஞ்சோ பரவால்லாம இருக்கு
இல்ல நம்ப்ளுக்கே நல்லதுன் சொன்னாங்க சேரி அதனால் தா சேரி வர காய் வருது வரட்டு பரவால்ல நம்ளுக்கு ஒரு செலவுக்கு ஆச்சு நல்லா இதுவு அது வேற வா நல்லாவு வெல போவு அப்டின் நெனச்சிட்டு விட்டு இது பண்ணே பாத்தா யாரு வாங்க கூட மாட்றாங்க ஐயோ வேண்டா வேண்டாங்கறாங்க இத யாரு தூக்கிட்டு போவாங்க மஞ்ச பூசணி இருந்தாலு பரவால்ல அப்டிங்கறாங்க
இன்னோன்னு அந்த பூசணிக்காவ என்ன பண்றாங்கன்னா ஆ என்னது அது ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சர்றாங்க வேக வச்சு நல்லா எல்லா இல்ல நல்லா பெரிய பெரிய க்யூப் க்யூபா வந்து கட் பண்ணி போட்டுட்டு தண்ணில ஓரளவுக்கு மாங்கா மாரி நறுக்கு நறுக்குனு ஆகறளவுக்கு வேக வச்சிட்டு தனியா எடுத்து அத வந்து ஒரு டிஷ்ஷு பேப்பர்ல போட்டு காய வெச்சட்றாங்க ஒரு அர மண் நேரோ ஒரு மண் நேரோ போட்டு காய வெச்சிட்டு அதுக்கப்பறமா சக்கர பாகு இருக்குல்ல சக்கர பாகு எடுத்து அந்த சக்கரப்பாகு கொதிக்கும் போது இதையு போட் அஞ்சு நிம்ஷோ போட்டு கொதிக்க விட்டு அது ஒன்னு ஒன்னா ஃபோக்ஸ் ஸ்பூன்லா குத் தி எடுத்து அந்த டிஷ்ஷு பேப்பர்ல போட்டுல காய வெச்சு வெச்சிட்டு அந்த கற்கண்ட் எப்டி இருக்கு அது மாரி ஷேப்ல இருக்குது இது பேரு கூட என்னவோ சொன்னாங்க கச்சோடாவா எதோ ஒன்னு சொன்னாங்க அது வந்து இந்த இவுங்கல்லா வந்து மார்வடிஸ்ல்லா நெறையா அந்த சாப்புடுவாங்களா ஆ அது மாரி சாப்புடுவாங்கன்ட்டு இது ஒ ரு பாதாம், முந்திரி மாரி அவுங்ளுடை இது ஒரு டிஷ்ஷா காலைல வெறு வய்த்துல சாப்ட்டா அவ்ளோ நல்லதுன்றதுக்காக இது மாரியு செஞ்சு சாப் பட்றாங்க அப்டின் சொன்னாங்க வேண்னா அது மாரி கூட செஞ்சு பாருங்க
அப்டியா அது என்ன எப்டி செய்னுன்றத் சொல்லுங்க பாக்கறே
ஆ இத நம்ப ஸ் அதா சொன்னல்ல பெரிய பெருசா கட் பண்ணி போட்டுட்டு ஆ நல்லா அத வேக வச்சுட்டு காய வெச்சு அதுக்கப்பறமா சக்கர பாகு இருக்குல்ல
ஆமா
பாகுல போட்டு கொதிக்க விட்டு காய வெச்சு வெச்சுர்னு ஒரு நாள் ஃபுல்லா அப்டியே விட்டர்னு விட்டுட்டு அதுக்கப்றம் பாக்ஸ்ல எடுத்து போட்டு வெச்சிக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சு சாப்ட்டுக்கலா நல்லா அது கற்கண்டு மாரி இருக்குது நல்லாருக்கு
அது எப்டி எப்பு
சக்கர பாகு சக்கர பாகு இருக்குல்ல
ஆமா எப்டி நம்ம இப்ப க்லோப்ஜாம்லா செஞ்சோன்னா அப்டியே
ஆமா அது மாரி அந்த ஒரு கம்பி பதோ இருக்குல்ல அந்த ஒரு கம்பி பதோ வ ரும்போது அதுல போட்டு அந்த பூசணிக்காவ போட்டு ஒரு அஞ்சு நிம்ஷோ கொதிக்க விட்டு அதுக்கப்றோ ஃபோக் வெச்சி குத்தி ஒன் ஒன்னா எடுத்து வெளிய வெச்சிக்கனு வெளிய வெச்சு காய வெச்சு அது அதுக்கப்றோ ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு வெச்சு வெச்சர்னு நம்ப வெச்சு வெச்சுடோனா நல்லா இருக்குது வெச்சு சாப் டலா அப்டின்டாங்க இன்னொன்னு கூட ஒடம்பு எலக்கிறதுகில்ல அதுக்கு கூட கா காலைல வெறு வய்த்ல ஒரு ஒரு துண்டு பூசிணிக்கா கொஞ்சோ லெமன்னு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோனா ஆ ஒரு அதுதா ஒரு ஒரு ஒரு மண்டலத்துக்கு சாப்ட்டுட்டு இக்குது அந்த தண்ணிய காலைல வெறு வயத்துல குடிச்சுட்டு வந்தா நல்லா நம்ளுடய உடலுடய எட எல்லா வந் து நல்லா கொறையு அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆனா நெறய பேருக்கு அது நல்ல ரிசல் ட்டு குடுத்துருக்குன்றாங்க நா ட்ரை பண்ணது கெடையாது. பண்ணி பாத்தாலு நல்லாதா இருக்கு
அப்டியா பரவாயில்லயே ஆனா அது பச்ச ஸ்மெல்லு ஒரு மாதிரியா இருக்குல்ல நல் லா இருக்காது பச்சயா எப்டி அது
குடிச்சு பாத்துருக்கே ஒரு வாட்டி நா குடிச்சு பாத்துருக்கே வெறு தண்ணி குடிக்கிற மாரிதா இருக்கு எந்த வாசன எதுமே இல்ல நார்மலா வந்து ஒரு தண்ணி எப்டி குடிச்சா எப்டி இருக்கு அது மாரிதா இருக்கு நல்லாதா இருக்கு
அப்டியா செரி பாக்கலா அப்போ ட்ரை பண்ணி பாக் லா ஏனா அவ்ளோ இருக்கு கா காயி யாரு எடுத்துட்டும்போ மாட்டறாங்க செரி அட்லீஸ்ட் அமாவாச இதுக்காது ஒடயு ஒடச்சு போடுவோ அப்டின் பாக்கறோ. அதுவு அது இல்ல. இது யாரு எடுப்பா இது யாரு வாங்குவா அப்டிங்கறாங்க ஒவ்வொன்னு ஒரு ஒரு மாதிரி பேசி அத பாக்கும்போதே வ வளக்கனுங்கற ஆ ஆசயா இருந்து வாது பெருசு பெருசா ஆகும்போது ஆசயா இருக்கு. அத தூக்கி கீழ வீணா போகுதுங்கறப்ப மனசு கஷ்டமா இருக்கு செரி இத ஸ்வீட்டாவ்து ட்ரை பண்ணி பாப்போ ஸ்வீட்
ஆ இன்னொன்னு பண்ணலான்றாங்க அது இதுதா அந்த அமாவாச டைம்ல எல்லா அந்த பூசணிக்கா அமாவா ச டைம்ல பூசணிக்கால கயிறு கட்டி அதுல வந்து மஞ்சள்ளு குங்குமோ தடவி கயிறு கட்டி ஒரு ஊ மாரி வெச்சு கயிறு மாரி கட்டி கூடோ வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடறாங்க. திஸ்டிகின்னு சொல்ட்டு ஒரு அமாவாசக்கி கட்னா அடுத்த அமாவாசக்கி எடுத்தடலாமா அத அப்டி கூட பண்றாங்க அது மாரி கூட பண்ண லா அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்ற மாரி வெக்கெறாங் நெறய பேர் வீட்ல
ஆ ஆ புரியுது புரியுது அது நம் ஓ சின்னதா இருந்தா தெரில சின்ன சின்னதா இருக்கறதுன்ட்டு நல்லா அவ்ளவ்ளோ பெருசு நல்லா என் என்ன சொல்றது அந்த பலாப்பழோ சைஸ் இல்லையா அந்த மாரி சைஸ்ல பலோ எல்லாமே காச்சுருச்சு. அத ஏ எங்க எனக்கு வேண்டாங்க கோல்டுங்க அங்க சீதனோ அவுங்க அப்பிடிங்கறாங்க. அது சீதெல்லா ஆகாதா அந்த மாரி நம்ம போ
சி சீதளந்தா அது நல்ல தண்ணி இல்ல ரொம்ப கோல்ட் ஆயிடு போல இருக்கு நானே ஒரு நாள்தா அந்த தண்ணி அடுச்சு குடுச்ச மறுநாளே பாத்தா எனக்கு ஒரே கோ கோல்ட் ஆயிட்டு தல எல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதா சொல்றே ரொம்ப கோல்ட் ஆயிட்டு ரொம்ப அது ஒடம்பு முடியாம போய்ட போது அது வேற சாப்ட்டு நம்ம ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு செஞ்சு செரி ஸ்வீட் ஹாப்ஷ் நல்லா இருக்குது அந்த இது ஐடியா
ஆ ஸ்வீட் ஆனா நல்லா இருக்குப்பா நானுமே சாப்ட்டு பாத்த செஞ்சு சாப்ட்டு பா
எனக்கு சொல்லும்போதா ஞாபகோ வருது எனக்கு வெ ஒரு வாட்டி வெளியூர்ல இருந்து வாங் கிட்டு வந்து குடுத்தாப்ல எங்க வீட்டுக்காரு அது பாத் அந்த மாரிதா அந்த ஸ்வீட்டுனுதான் சொன்னாங்க எனக் கலர் கலரா நம்ம வந்துட்டு சக்கர முட்டாய் சாப்டுவோ தெரிமா நம்மெல்லா அந்த மாரி
ஆமா அது மாரிதா இருக்கூ அதுவு இங்க கூட எங்க இந்த சைடுல கூட விக்கிது. அதுதா இந்த மார்வடிஸ் எங்க இருக்காங்களோ அங்க வந்து அவங்களுடைய ஃபுட்டு ஏனா அவுங்க வந்து முக்காவாசி சப்பாத்தி எடுத்துக்கிறாங்கள அவங்களுடைய ஒடம்பு ஹீட் டு தான அந்த ஹீட்டுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக அவுங்க வந்து அந்த சப்பாத்தில்லா சாப் புடும்போது கூட இது கண்டிப்பா ஒரு ரெண்டு அந்த செஞ்ச ஸ்வீட் வச்சு சாப்புடுவாங்களா.
பாவால்லயா ஆ சமச்சு சாப்ட்டா நல்லாவே இ ருக்காதுல சுத்தமா சமயல்லது ம் ம் அது எப்டி குழம்புல அதில சாம்பார்லலா போடுவாங்கள அது அது மஞ்ச பூஷ்ணிக்கா தானா
ஆ அ மஞ்ச பூசணிக்காதா வந்து இதுல போடுவாங்க சாம்பார்ல போடுவாங்க. வெள்ள பூஷ்ணிக்கா வந்து சாம்பார்ல கெடையாது. ஆனா அதுக்கு பதில் மோர் கொழம்பு இருக்குல்ல
ஆமா
மோர் கொழம்பு வெக்கு போது வெள்ள பூஷ்ணிக்கா வந்து மோர் குழம்புல போடுவாங்க.
உம் அது எப்டி
ஆமா நம்ம மோர் கொழம்பு தாளிக்கிறோல்ல கடுகு கருவேப்பில போட்டு வெண்டக்கா போடுவோல்ல அதே மாரி இது வெள்ள பூஷ்ணிக்காவு போட்டு செய்வாங்க அந்த கேரளா சைடுலா
ஆ
கேரளா சைட்லா பாத்தீங்கனா இந்த வெள்ள பூஷ்ணிக்காவு தாளிக்கம்போது வெங்காயமு தாளிக்கு போது இந்த வெள்ள பூசணிங்காவு போட்டு வதக்கி வேக வச்சுட்டு தேங்கா கொதி க்கும்போது தயிர் கடசியா ஊத்தி இதில வச்சு எடுத்து போட்றது.
ஓ அ இது என்னவேனு ஏன்னா கா காய் செய்யு மோது இது
உம்
தெரீல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நால வர
சேரிப்பா பாருங்க. நா அப்பறமா உங் கால் பண்ற உங்ளுக்கு உம் செரிப்பா பாய்ப்பா